வணக்கம் தோழி உம் சும்மாதா தோழி அடுத்துதா சாப்புலான் இருக்கோ
ஓ செரிங்க உங்க கணவர் வந்துட்டாங்களா சகோதரி
ஆ வந்துட்டாங்க தோழி
செரிங்க செரிங்க சகோதரி எல்லா ரெடி பண்ணிட்டீங்களா கொழம்பல்லா எடுத்து வஸ்டீங்களா
உ எல்லா எடுத்து டைனிங் டேபுள வச்சுதா தோழி இருந்த
செ எப்டி சகோதரி காலையிலயும் கார காலையிலயும் கார கொழம்பும் மதியத்துக்கு காரக்கொழம்பும் எப்டி சகோதரி புடிக்குங்களா
ஆ வேற வழி இல்ல இன்னைக்குதாவது அப்டி சாப்ட்டுதான் ஆகணும் வேற எதுவும் பண்ணல அப்டின் சொ சொல்லிட்டு அவுங்க ஏதாவ்து எடுத்துட்டு வந்திருப்பாங்க க கடையில ஏதாவ்து எடுத்துட்டு வந்திருப்பாங்க எடுத்துட்டு வரமா இருக்க மாட்டாங்க ஏதாவ்து கிரேவி மாரி எடுத்துட்டு வந்துருப்பாங்க ஏன்னா நா காலே சொல்லிட்டேன் இல்லையா ஆ ஆமா நான்வெஜ் எடுத்து வந்திருப்பாங்க
ஓ அவங்களுக்குெல்லாம் காசு குடுக்கா அமௌண்ட் குடுக்கணுங்க சார் ஃப்ரீயாவே கொடுப்பாங்களா
இல்ல அவுங்க எடுத்துட்டு வந்துருவாங்க அவுங்க சமைக்கிறாங்கள ஃப்ரீயாவே எடுத்துட்டு வந்துருவாங்க
ஓ ஓகே ச உங்கஸகணவர் வந்து என்ன மாரி உணவு சகோதரி ஹோட்டல்ல அதிகமா சமைப்பாரு
அவுங்க பரோட்டா போடுவாங்க பிரியாணி போடுவாங்க
ஓ சிக்கன் பிரியாணிங்களா
ஆ ஆமா சிக்கன் பிரியாணி பரோட்டா ரைஸ் போடுவாங்க
சேரிங்க சகோதரி அவர்கிட்ட கேளுங்க சிக்கன் பிரியாணி எப்டி வந்து கட டேஸ்ட்டு பண்ணணுன்னு ஒரு நாள் கேட்டு சொல்லுங்க நானு ட்ரை பண்ணி பாக்கறே வீட்ல
ஆ கண்டிப்பா தோழி ம் யே கணவர் வந்து கடைல செய்றத விட இப்ப இந்த ஆடர் க்லா போவாங்க இல்லையா ஒரு ஃபங்க்ஷன்னா ஆர்ட்ரு எடுத்து பண்ணுவோ இல்லையா அப்ப பண்ணி எடுத்துட்டு வாங்க ன்னு சொன்னோம்னா அப்டியே கொஞ்சோண்டு இந்த நெய் டப்பா இருக்கு பாருங்க அதுலதா எடுத்துட்டு வருவாங்க கொஞ்சோண்டு எடுத்து வருவாங் அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கு செமையா இல்ல நா யேன் கணவர் செய்யறாங்க அப்டிங்கறதுக்காக சொல்லல உண்மையாலுமே வந்து அது வந்து ரொம்பவே நல்லா இருக்கு பிரியாணி அது வந்து எடுத்துட்டு வாங்க அப்டின் சொன்னோ அப்டின்னாக்க கொஞ்சோண்டுதா எடுத்துட்டு வருவாங்க
ஏ நெறையா கொண்டு கல்யாண வீட்டுக்கு போம்போது நெ
ஆ அ தெல்லா அவங்க எடுத்துட்டே வர மாட்டாங்க அவங்க கூட அவங்க அழச்சிட்டு போறாங்க இல்லையா வேலக்கி ஆளுங்க அவங்களுக் லா எடுத்து குடுப்பாங்க ஆ ஏண்டி ஒனக்கு மட் டுந்தான இது போது இது போது நீ தின்னு அப்பி எனக்கு அது பத்தல அப்போன்னு சொல்லுவே அது போது தின்னு நா வீட்ல செஞ்சு தரே அப்டினு சொல்லிடுவாங்க அந்த அளவுக்கு எடுத்துட்டு வர மாட்டாங்க ஏன்னா ம் அவங்க வந்து ஏதாவது நெனைச்சிருவாங்க அப்டின்னு சொல்ட்டு அவங்க அதுல எல்லா எடுத்துட்டே வர மாட்டாங்க
சேரிங்க சேரிங்க சகோதரி ஆனா பாத்தீங்ன்னா சகோதரி நீங்க சொல்ற மாரி நம்ம என்னதா வீட்ல நம்மல்லா வந்து அத பாத்து இத பாத்து பாத்து பாத்து பண்ணாலுமே அந்த கட டேஸ்ட்டு இந்த கல்யாண வீட்ல வந்து சமைப்பாங்க அந்த டேஸ்ட்டு மட்டு துளி கூட வராது சகோதரி அதுல பாதிதா வருது ஆனா இப்பிடி வந்து வெளிய சாப்புடும்போதுதா வந்து ரொம்ப நல்ல டேஸ்டாவு இருக்கு நமக்கு வந்து நல்லா இருக்கு ஆனா அது எப்பிடி செய்யறாங்கங்கிறது நமக்கு தெரியவே மாட்டேங்கிது சகோதரி நம்மளுமே நானுமே வந்து நெறையா யூடியூப் எல்லா பாத்து பாத்து ட்ரை பண்ணியிருக்கே சகோதரி ட்ரை பண்ணாலுமே அந்த மார ஒரு ருசி வந்து கடைசி வரைக்கு வரதே இல்ல
ஆமா அது நா வீட்ல வந்து என் கணவர் போட்டு செஞ்சு குடுத்தாலுமே வந்து அன்னைக்கி அவங்க வெளில இருந்து எடுத் துட்டு வர டேஸ்ட்டு வந்து வீட்ல வருமா அப்டினாக்கா வராது ஏங்க நீங்க அங்கயு அ ப்டிதான பண்றீங்க இங்கயு அந்த மாரி பண்ணுங்க அப்டின்னு சொன்னம்னாக்கா அது வேற இது வேற அ ப்டின்னு சொல்லிருவாங்க அந்த அதுல வந்து அவங்க நெறைய செய்யும்போது பொருட்களு அதிகமா பயன்படுத்தி அந்த டேஸ்ட்டு வந்து அப்ப வந்து அது வந்துருது அ து வந்து வீட்ல செய்யும்போது பாத்தீங்க அப்டின்னாக்கா அது அந்த அளவுக்கு இருக்காது அப்டின்னுதா நா சொல்லுவே
பண்றமா சகோத அதுமே சகோதரி இப்ப நீங்களே பாருங்க இப்ப நம்ம சாதாரணமா வந்து ஒரு வெஜ்ஜு வெஜ்ஜு வெஜ் மீல்ஸ் ஸே நம்ம பண்றோன்னு இப்ப டெய்லியுமே நம்ம கொழம்பு ரசோ வச்சோம்னா அது ஏதாவது நம்ம என்னதா பாத்து காரோ உப்பு புளி எல்லா பாத்து பாத்து செக் பண்ட்டோம்னா அதுல எதாவது ஒரு கொற வந்துட்டே இரு கும்ல சகோதரி இதுவே பாருங்க ஒரு விசேஷ நாட் கள்ல பண்றீங்க ஒரு நல்ல ஒரு ஒரு பூஜ டைம்ல பண்றீங்க ஒரு வெரத டைம்ல வெரத சாப்பாடு பேணும் போது எதயுமே நீங்க ஒரு டேஸ்ட்டு ஒரு துளி கூட வாயில ஊத்தி பாக்க மாட்டீங்க அந்த டைம்ல சாப்புடும் போது அவ்ளோ அமிர்தமாட்டோ இருக்கு அந்த சாப்பாடு ஆனா எப் பிடிதான்னு நமக்கு புரியவே புரியாது ஒரு கொழம்பு போ ஒரு கொழம்புல வந்து உப் பு எப்டின்னு செக் பண்ண மாட்டோ கார செக் பண்ண மாட்டோ யேன் கொழம்புக்கு வெங்காயங் கூட போட மாட் டோ அப்பிடி பண்ணும் போது சகோதரி ரொம்ப அள சாப்பாடு சாப்ட்டீங்ன்னா சாப்ட்டுக்கிட்டே இருக்கலாங்கிற அளவுக்கு அவ்ளோ அமிர்தமா இருக்கு
ம் கண்டிப்பா அதா இப்ப நம்ம நார் சாதாரணமா வந்து சமைக்கிற புளி கொழம்பு சாதனாமே எப்போது வைக்கிற சாம்பார விட அந்த விசேஷ நாட்கள்ல வப்போ இல்லயா அந்த சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை இல்ல நம்ம திருமண நாள்ல ஆ ஆம்மா நம்ம திருமண நாள்லலா இது அந்த வட பாயசோ அப்பன் செய்யும்போது அப்பலா பாத்தீங்ன்னா க்கு வந்து அதுதா வந்து ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு அப்ப வந்து சுட சுட அந்த த எல போட்டு சாப்புடும் போது அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கு மத்த நாள்ல இந்த சாம்பார் வச்சோம்னா ன் ஆ நம்ம எப்போதுமே இப்டித்தான வக்கிறோ சாம்பார் அப்போ மட்டு ஏ நல்லா இருக்க மாட்டிங்குது அப்டிங்கிற மாரி நமக்கு தோணு இல்லயா
அதுவு பாருங்க சகோதரி மத்த நாள விட இந்த விரத நாட்கள வைக்கும் போது நம்மளுடய ஏதாது ஒன்னு ரெண்டு பொருள் நம்ம கம்மியா தா போடுவோ சில பொருள்லா முக்கிய நாள்ல பாத்தீங்னா சில பேர் வந்து இந்த முக்கியமான ஐட்டம்ல வெங்காய போட மாட்டாங்க சாம்பாருக்கு புளி கூட கொஞ்ச கம்மியா தா ஊத்துவோ அப்டிதா பண்ணுவாங்க அப்டிங்கும் போது சாம்பாரோட ருசி வந்து அது ஒரு தனி ருசியாவே மாறிருது
ஆமா
ஒருவேள கடவுளுக்காக பண்றோங்கறனால கீது அந்த கடவுளோட மகிமையினால அப்டி ஆகுதா என்னன்
ஆமா ஏதோ சொல்லுவாங்கள்ல நா வந்து மனசுக்கு ம் சந்தோஷமா என் ன எப்பயுமே சமைக்கிறப்போ வந்து நம்ம சந்தோஷமா சம ச்சோ அப்டின்னாக்கா அதோட ருசி வந்து அ அதிகமா இருக்கும் போதே நம்ம ம்
எங் கணவரு கூட சொல்லுவாரு சகோதரி நா எப் பவுமே தேங்கா சட்னி வக்கிறது அவருக்கு ரொம்ப புடிக்குங்ளா சகோதரி நல்லாருக்குன் சொல்லிட்டே இருப்பாரு அன்னைக்கொரு நாள் நைட்டு தேங்கா சட்னி சஜஸ் பண்ண சகோதரி என்ன பண்ட்டாரு எனக்கு கொஞ்ச அல்சர் இருக்கனாலே சகோதரி பச்ச மிளகா நா அதிகம் போட மாட்டே வர மிளகாதா போட்டு தேங்கா சட்னிபண்ணுவனா நானு அவருக்கு வந்து பச் ச மொளகா தா புடிக்குங்ளா தேங்கா சட்னி போட்டு அரைக்கும் போது ஏதோ ஒரு ஒனக் கொஞ்சமா ஏதோ ஒரு பொருள் வந்து கொறைய உப்பு கம்மியா இருந்துச்சா இல்ல கார பத்தலயா தெர்ல சகோதரி தம்பி வேற குறுக்கு குறுக்க வந்து விளான்ட்டுட் இருந்தானா அப்ப சொல்றாரு என்ன தேங்கா சட்னி கழ்னி தண்ணி மாரி இருக்குது இதென்ன நல்லாவே இல்ல
ம்
நா சொன்னே எல்லா நாளுமே வந்து நம்ம சமைக்கிற உணவு வந்து ருசியா இருக்காது என்னைக்காவது ஒரு நாள் கூடுதலோ கொறையவோ ஒரு நாள் இருக்கதா செய்யு அது வந்து அட்ஜஸ் பண்ணிதா சாப்ட்டாகு அதுக்கு அவரு சொல்றாரு அப்டினா இல்ல நம்ம வந்து எப்பயுமே சமைக்கும் போது யாருக்காக பண்றோனு ஒன்னு இருக்கு சமையல வ ந்து ஒரு கலையா நம்ம ரசிச்சு பண்ணணு ஒரு அன்பா லவ்வோட பண்ணா மட்டு தா அதுக்கான தனி அதுக்கான தனிரு நீ ச நீ பண்ற சுவைய விட கூடுதலாங்கற சுவையே வந்து அது அதுந்து அதிகமா இருக்கு நம்ம சமைக்கணு அப்டிங்கிற ஒரு சளிப்பு சங்கடத்துல பண்ணாலே நீ நல்லா பண்ணாலுமே அதனோட சுவ வந்து தெரியாது அப்டிங்கிற மாரி ஒரு டைலாக்லா சொல்லுவாரு
ஆம்மா அப்டி தா எல்லாருமே சொல்லுவாங்க நா செல் நேரங்கள்ல வந்து அ ம் புடிச்சே தா சமப்பே ஆச ஆசையா இது வந்து இன்னிக்கு நல்லா வரணு கண்டிப்பா இது நல்லா டேஸ்ட்டா இருக்கணு அப்ன்னு நெனச்சு சமப்பே ஆனா அப்பயுமே வந்து ச அது வந்து நல்லா இல்லாம கூட செல நேரத்துல போயிடு ஆனா வந்து நம்ம அதிகமா யார்ட்டாவது வந்து இது சாப்பாடு நல்லாருக்க மாட்டேங்குது சமைக்கிறது வந்து அவ்ளோ டேஸ்ட்டா இருக்க மாட்டேங்குது அப்புன் சொன்னம்னா நீ வந்து சளிச்சுக்கிட்டே சமைக்காத அழுதுகிட்டே சமைக்காத ம் கி கிச்சன்க்குள்ள போயிட்ட அப்டின்னாக்கா ம் சந்தோஷமா சமைச்சே அப்டின்னாக்கா அன்னைக் க்கான சாப்பாடு வந்து அ நல்லாதா இருக்கும் அப்டின்னு சொல்லுவாங்க இல்லயா
இல்லலை எனக்கு ஒரு டவுட் சகோதரி நம்ம வீட்டு ஆம்பளைங்க மட்டும் நம்ம நல்லா சமைச்சா வந்து பாராட்டுறாங்கள அதே ஒரு நாள் வந்து கூடவோ குறையோ இருந்தோம்ன்னா அதைய வந்துட்டு ரொம்ப சழிப்பா சொல்றாங்க நம்ம வந்து நம்ம சலிப்போட சமைக்குறோன்னு எய சொல்றாங்க பரவாயில்லமா நீ பண்ணதுல ஏதோ கொஞ்ச குறையா இருக்குமாட்டு பரவில்ல அடுத்த டைம் போது இத கொஞ்ச திருத்திக்கோ பரவல்ல அ்ஜஸ் பண்ணி சாப்பட்டு சாப்புரங்குற வார்த்த வந்து வாயில இருந்து வரமாட்டிங்குது பாத்தீங்களா
ஆமா கண்டிப்பா
நா கூட அவர்ட்ட கேட்ட ஒரு நாள் தான அடஜஸ்ட் பண்ணிப் சாப் என்னைய இப்ப உங்களுக்கு அவ்வளோ என்ன சொன்ன வந்துட்டு எல்லாத்தையு எல்லா எல்ல எல்லாருமே வந்து ஒரே மாதிரி சமைக்க வு மாட்டாங்க ஒரே மாதிரி சமைக்கிற வந்து அது கடவுளா கூட முடியாது நானு மனுஷிதா எதாவது ஒரு கூட குறைய சமைக்கும் ஒரு சிந்தனை இருக்கும்ன்னு தம்பி இது குறுக்க வந்திருப்பா முன்ன பின்ன வரதான செய்ததுனா ஒரு காமன் தானே அப்படின்னு சொன்னதுக்கு அப்பற தா அவர் புரிஞ்சிகிட்டு சரிப்போ நமக்கு இப்ப வாச்சது இன்னிக்கு நைட்டு இவளோ நாட்டுக்குங்குற மாதி சலுச்சிகிட்டு சாப்புடுவாரு அதியுமே நம்ம சொன்னதுக்குப்பற கூட
ம்ம் ஆமா அது மாதிரி வந்து சில நேரத்துல வந்து நம்ம சமைக்கரத வந்து கம்பர் பண்ணி பேசுவாங்க இல்லயா அ இது இது ஒப்பிட்டு பேசுவாங்க இல்லையா எங்க வீட்டுல எங்க அம்மா செஞ்சதா ஆ ஆமா எங்க அம்மா செஞ்சிருந்தா நல்லாந்து இருக்கும் எய தங்கச்சி வந்து இத விட அதிகமா பண்ணுவாங்க ருசியா இருக்கும் இத விட வாசன வந்து அதிகமாக இருக்கும் அப்டின்னு சொல்லும் போது திரும்ப நம்ப அத சமைக்கும் போது இத இத வந்து இத விட இன்னு கேவலமா சமைக்கணும் அப்டிங்கிற மாதிரி நமக்கு தோணுல்லயா எப்டி சமைச்சாலு குறை சொல்லிட்டே தான இருக்குறாங்க இவங்களுக்கு எப்டி சமைச்ச ச்சு கொடுத்தா என்ன அப்டிங்கர மாதிரி ஒரு ம்ம் மனநிலைக்கு வந்து நம்ம போயிடுவோ இல்லயா
கண்டிப்பா அது இரிட்டேட் நா சொல்லுவ சகோதரி சத்தியமா நீ கம்பேர் வந்து பிச்சைக்கார கூட கூட கம்பேர் பண்ணிக்க நெனைக்க எப்ப பாத்தாலு அவங்க அம்மா சமையல் எல்லாத்துக்குமே வந்து அவங்க அவங்க அவுங்க அம்மா அவங்க அம்மா அவங்க அவங்க அம்மா பண்றது ஒரு தனி தனி ஒரு ஸ்பெஷல் தா சகோதரி வந்து எப்பயுமே வந்துட்டு அப்படி கம் கம்ப பண்ணோ நமக்கு ஒரு கோப வருல்ல சகோதரி நமக்கு அப்ப நம்ம வந்து உங்க அம்மா வந்து சமைக்க உங்க அம்மாவுக்கு வந்து பல வருட அனுபவம் இருக்கும் பட் நம்ம வந்து அப்டி கிடையாது நம்ம இப்பதா வந்து நா சமைக்க நா முழுமையா அவருக்கு சமைச்சு போட்டு ஒரு வருஷ ஒரு வருஷ கூட இருக்காது சகோதரி
ம்
நாலுல இரு ந்து ஒரு சிக்ஸ் மந்த் செவன் மந்த தா சகோதரி இருக்கும் அதுக்கே வந்துட்டு உங்க அம்மா வந்து பல வருட அனுபவ இருக்கும் அப்டிங்கும் போது எப்பபாத்தாலு அவங்களோட கம்பர் பண்ண சுத்தமாக பிடிக்கது சகோதரி எனக்கு எனக்கு நார்மலாவே எனக்கு கம்பேர் பண்ணாலே எனக்கு பிடிக்காது இரிட்டேட் ஆகு எனக்கு நீங்க சொல்ற மாதிரி அடுத்த சொல்லுவ நா அவ சாப்பிட்டே இருந்தாலே தட்ட வேகமா புடிங்கிட்டு சேரி குறையும் குறை சொல்றீங்க போய் உங்கம்மா வீட்ல போய் சாப்புடு போ அப்டின்ற ஒரே வார்த்தையில நானு அது ஒரு மாதிரி எனக்கு இரிட்டேட் ஆகும் சகோதரி இப்ப ந நா வந்து உனக்காக பண்ணதுல வந்து எஃபெக்ட் எஃபோர்ட் பண்ணது உனக்கு தெரியல நீ நோகாம உக்காந்து சாப்புடும் போது உங்க உங்க அம்மாவோட கம்பேர் பண்ணும் போது நமக்கு எந்தளவுக்கு அதுல நம்ம ஈகோ மாதி ஒரு மாதிரி நமக்கு ஃபீல் ஆகு
ஆமா இது வந்து நம்ம சமைக்கிறோ அப்டின்னாக்கா நம்ம கொழந்தைங்களையு பாத்துக்கிட்டு நம்மளோட வேலையு பாத்துக்கிட்டு நமக்கு நமக்கு ஒடம்பு முடியலன்னா கூட வந்து நம்ம இல்ல நம்ம கணவர் வந்து பசியோட வருவாங்கலே அப்டிங்கிறதுக்காக நம்ம சமைக்கிறோ இல்லையா அத வந்து இதுயே எங்க வீட்ல வந்து எங்க அம்மா சமைச்சிந்தா இப்டி இருக்கு எங்க அக் அக்கா சமைச்சிருந்தா இப்டி இருக்கு எங்க தங்கச்சி சமைச்சிருந்தா இப்டி இருக்கு அப்டின்னு சொல்லும் போது வந்து அது வந்து நமக்கு ரொம்பவே மனசு வந்து கஷ்டப்படுது இவங்களுக்காக நம்ம பாத்து பாத்து செஞ்சுமே வந்து நமக்கு ஒரு ஒரு புரோஜனமே இல்லாம போயிட்டே அப்டிங்கற மாரி நம்ம மனசுக்கு தோணு இல்லயா அது வந்து அதிகமா வந்து இந்த மாரி ஒப்பிட்டு பேசுறத வந்து அதிகமா தவிர்த்துக்கிறதுதா என்னயே பொறுத்தளவுக்கு நல்லது சொல்வ ஏனா வந்து எந்த விஷயத்துலையுமே ஒப்பிட்டு பேசுறது அப்டிங்கிறது வந்து எனக்கு புடிக்கவே புடிக்காது அது சாப்பாட்லயு சரி புடிக்கவே புடிக்காது ம்
எனக்கு எனக்கு எனக்குமே தா சகோதரி இந்த வந்து ஒருத்தவங்களோட ஒருத்தங்க வந்து அவங்க அப்படி இருக்காங்க அவங்க அப்படி பண்ணாங்க நீ ஏ இப்டி பண்ற அவங்க நல்லா சமைக் நீ இவங்க இப்டியே நல்லா பண்ற அப்படிங்கும் போது எனக்கு ஒருத்தங்கள வந்து கம்பேர் அது முக் முக்கியமாக வந்துட்டு எ மாமியாரோட என கம்பேர் பண்ணி அவர் பேசுனா பா அப்போ எனக்கு வரும் பாருங்க உச்சத்தில கோவங்கோவ எனக்கு
ம்
என்னதா சகோதரி ஒவ்வொருத்தவ ஒவ்வொரு மாரி ஒரு கைப்பக்கவு இருக்கு இப்ப வந்து உன்னோட கைப் இப்ப உங்க அம்மாவோட கைப்பக்குவு வந்து ஊரு ஃபுல்லா எல்லாருக்குமே வராது அவங்களுக்கு ஒரு எனக்கு ஒரு கைப்பக்குவ இருக்கு உங்களுக்கு ஒரு கைப்பக்குவ இருக்கு எல்லாத்துக்கு ஒரு கைப்பக்குவ இருக்கு ஒரே கைப்பக்குவ மாரி சமைக்கணுனா அவங்க தா வந்து செஞ்சு கொடுக்கணு வேணா உங்க அம்மா வேணா வந்து செஞ்சி கொடுக்க சொல்லு இல்லாட்னா அவங்க என்ன எரவு நீ அங்கே போய் சாப்புடு அப்டின்பே நானு சில சமயம் சகோதரி இந்த மாமியார் வந் என்ன ஏத சமையல் இது பண்றங்கள அத வந்து கொஞ்சமா கொழம்போ அத வந்து ஊத்தி இங்க குடுத் வுடுவாங்கள அத சாப்ட்டு நா கேப்ப நா எப்டி இருக்குன்னு கேப்ப அமிர்தமாட்ட இரு எங்க அம்மா சமையல சாப்ட்டு பல பல மாசம் ஆச்சு அப்படிம்பாரு அதுக்கப்புற நா வந்து இரு நா வந்து மொறச்சதுக்குப்புறோ சொல்லுவாரு இருந்தாலு நீ வைக்கிற அளவுக் வரல அப்படிங்கும் போது நாஸ் நா வந்து நா வந்து ஃபீல் நீ உனக்கு முன்னாடியே தோணிருக்கு நீய அந்த வார்த்தைய சொல்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்குணு நீயே இத சொன்னா வந்து ஃபீல் பண்ண என்னமோ தெரில இத்தனால இவதா சமைச்சு கொடுத்தா முடி உனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்கா இத்தனைக்கு சகோதரி நா வந்து அவர்கிட்ட கேக்க நானு வீட்ல சம ச்சு இருந்தாலுமே உங்களுக்கு என்ன பண்ணுத அவ அவருக்கு அதிகமா ஆட்டிவக்கிற கொழம்புதா ரொம்ப புடிக்குமா சகோதரி நா கேப்பே உங்களுக்கு என்ன சமையல் பண்றதுன்னு நா கேப்பே அவரு சொல்றது அதிக உனக்கு என்ன பண்ண தோணுதோ நீ அதுவே பண்ணு எனக்கு எனக்குவே எனக் புடிச்சதல்லா வேண்டா பொதுவ உனக்கு எது பண்ண எது பண்ண தோணுதோ எது பண்ண ஈஸியா இருக்கு அதுவே வந்து பண்ண போது ரொம்பல்லா ரிஸ்க் எடுக்காத அப்டின்பாரு சரி நா சிம்பிளா இருக்கடுனு ஏதாவது ஒன்னு ஏதா ஒரு குழம்ப மட்டு பண்ணிவப்பே என்ன ஒரு பொரியல் கூட பண்ல ஒரு ரச கூட வைக்கல ஒரு மனுச எப்டி கொழம்பு மட்டு அப்ப இதே எங்க அம்மாவா இருந்துச்சுனா பொியல் பண்ணுவாங்க அப்டின்னு அந்த எடத்துல ஆரம்பிப்பாரு அப்ப கடுப்
சரிங்க தோழி நாமகா நேரம் முடிஞ்சிட்டு மீண்டும் வரல பேசலாம் தோழி ம் நன்றி வா